ஓகேங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கன்டா
ம் செரி ஓகே நீங்க என்ன பண்றீங்க
என்னடா இப்லா கோவில் நோம்பி எல்லா முடிஞ்சுதா
ம்
அப்டியே டயட்னஸ்ல இருந்து இப்பதா கொஞ்ச கொஞ்சமா மீண்டுட் இருக்கறோ
ஜாலிதா கோயில் திருவிழா ஏதோ எல்லாருமே ஒண்ணு சேரதது வந்து மோஸ் வீக்லி௱இந்த கோயில் திருவிழா கல்யாண ஃபங்க்ஷனு கெடா விருந்து பங்க்ஷனு இந்த மாதிரி தா
ஆமா அதுவு இந்த லோக்கல் பீப் இப்பல்ல எல்லாமே நாங்க பாக்குறதா அபோர்வந்தா ஏன்னா எல்லாரு வெளி ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா
இப்பல்லா நீங்ளு வெளியூரு நானு வெளியூரு முன்னல்லா ஒரே ஊரு
ஆமா
அ அ அப்பல்லா ஒன்னா கோயிலுக் போவோ எல்லா இதுக்குமே ஒன்னா வண்டி எடுத்துட்டு எல்லாரு ஒன்னா போவோ
அது ஒரு ஒரு ஜாலி ட்ரிப்பு மார்ருக்கு
ஆமா அப்பல்லா வந்து டிராக்டர்ல உக்காந்துட்டு ஆமா அதல்லா படத்தா விரிச்சு போட்டு அதுல உக்காந்துட்டு போயிட்டு வர்றது ஜாலியா இருக்கு
அ அ இப்ப எங்க அதல்லா போ முடிதா
இப்பல்லா நீலு நானு பாத்துக்கிறதே வருஷத்துல ஒரு டைமு என்மோ தா அது யாருகோ உடம்பு சரிலின்னா அந்த டைம்ல பாப்போ
இல்ன்னா ஏதாவது விசேஷஷனா கா பொதுவான பங்க்ஷன்னா வந்து பாப்போ அவ்ளோவுதா அப்பற எங்க பாக்க போறோ நம்ம
ம் ஏதாவது கல்யாண விஷ்யோ ஒரு ஃபங்க்ஷனு இல்ல வந்து கெடா விருந்துன்னா போய் இப்ப எங்க அதுவு செட் செட்டாவ மாட்டேங்குது டைமிங் நம்ம நீங்க ஒரு டைம் வருவீங்க நா ஒரு டைமிங் வருவ
கரெக்ட்டு
முன்னல்லா வந்து போயி அங்கேயே உட்காந்து எல்லா பங்க்ஷனு முடிஞ்சு அதுக்கப்பற வருவோ இப்பல்லா போன தலைய காம்ச்ட்டு இருக்றோன்ற மாரி ஒரு பத்து நிம்ஷோ தான அந்த நீர் சுத்தி
அப்டித்தா எல்லா இடத்துலயு நடக்குது கல்யாணத்துக்கு உள்ள போனாங்கன்னா அ முன்னாட் இருக்கவுங்களுக்கு நம்ம வந்துட்டோன் தெரிஞ்சா செரி அவ்வளதா உள்ள போறாங்க அ போய் சாப்ப நேரா சாப்ட போயிட்றாங்க யாரையு பாக்கறது கடையாது எதையு பேசுறது கடையாது சாப்ட்டு கெளம்பி வந்த டு அடுத்த கல்யாணோ
ஆமா எல்லாரோட சுச்சுவேஷனு அப்டி இருக்குல்ல
இப்ப வேற எல்லா கல்யாணமு ஒரே நாள்ல ரெண்டு மூணு கல்யாணம் வச்சர்றாங்ளா அது எல்லாத்துக்கு அழைப்பு வந்துருதா அதனால அந்த கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கு போய் தனியா காட்ணுமேன்னு ஒண்ணுல சாப்பட்றது ஒண்ணு சாப்டாம வர்றது அப்டின்னு அப்டியே எல்லா இடத்துக்கு போயிட்டு வர்ற மார் இருக்குது ஆவுஸ்ர அவுஸ்ரமா
இந்த வர்ஷோ இந்த வர்ஷோ ஒரே ஒரு கல்யாணந்தா போன வர்ஷலா ரெண்டு மூணு இருந்துது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தா போனோன் நனைக்கிற ஒரு பங்க்ஷனுக்கு போற போறான்ட்டு வர்லன் சொல்லிட்ட அ ஏதோ நம்ப கல்யாணத்துக்காது ஓரளவு எல்லாரையு தெரிஞ்சது நறைய பேர் வந்தாங்க இப்ப நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷ் ங்ள அவுங்கள கல்யாணம் பண்ணும் போது வீட்டு ஆளுங்களு வீட்ட சுத்தி இருக்கிற நாலு வீட்டு ஆளுங்களு தா இருப்பாங்கன் நனைக்
அப்டித்தா இருப்பாங்கன் நனைக்கிற ஏன்னா எனக்கே இங்க நெறைய பேரு தெரியாது இப்ப நாம பொறந்த வளர்ந்த எடத்துல நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சோ தெரியு அவங்க வீடு தெரியிலனாலு அட்லீஸ்ட் ச மனுஷங்கல தெரியு ஆனா இங்க பாத்தேன்னா இவுங்க வீடு தெரிஞ்சாலு மனுஷங்களுக்கு தெரியாது அங்க ஒரு வீடு இருக்கு அவ்ளோதா தெரியு
அந்த பந்த பத்து வருஷமும் இந்தது மாரியம்மன் கோயில் பண்டிகை அப்படினா மட்டுந்தான் அந்த ஊர்ல இருக்கற எல்லாரையுமே பா இப்ப ஒவ்வொரு வருஷமும் அவுங்க வந்து யாரும் தெரியுதா யாரும் தெரியுதான்பாங்க துருக்கே பேசிருக்கே ஆனா யாரு அதும் தெரியாது அப்டின்னு அது நம்பளுக்கே சொல்றக் ரொம்ப சங்கடமா போயிருது அதா சங்கடமா போயிருது என்னடா அவ ஒரு உள்ளூர்கக்காரங்க இப்பிடி சொ சொல்லுவே அப்பிடிங்கிற மாரி அ சங்கடமா போயிருது
இங்குயு அதே நெலமதா என்ன பண்றது பத்து வர்ஷோ ஆனாலு பன்னெண்டு வருஷோ ஆனாலு நாம்ப பண்டிகை அப்ப மட்டுநாதா மீட் பண்றோ சரியா வருஷத்துல அந்த ஒரு வார தா அவங்கள மீட் பண்ணுவோ ஆனா வருஷோ முழுக்க நம் பாக்க மாட்டோ அப்ப எப்படிப்பா ஞாபகம் இருக்கு கோ இந்தந்த வருஷா வருஷோ பாக்கற மூஞ்சி வருஷோ முழுக்க பாக்கலன்னா எப் எப்டி ஞாபகோ இருக்கு அடையாளோ தெரினா தெரிதோ தெரியிலையோ அம்மா அப்பான்னு சொல்லிட்டு போயிட்றது யாராவத் மான்ன நமக்கு அப்பிடின்னு அப்புடி சொல்லிட்டு பேயிர்ற
த நம்ம வீட்டு ஆளுங்க அத்தானு கூப்ட்டா நா பெரியமான்னு சொல்லிருவே அவுங்க பெரியமான் சொல் சொன்னா நா அத்தைன் சொல்லிடுவே அப்படிதா இப்பத்தையே வாயவே பாத்துட்டு இருப்பே என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு அப் அப்புறோ அதுக்கு தகுந்த மாரி நானு பேசிக்கிறது இல்லைன்னா இந்த டேரெக்டா கேட்டுறது மூலியம்மா என்னன்னு கூப்புட்ணு அப்படின்னு கேட்டுறது
முன்னெல்லா கேட்பே நானு இப்பல்லா நம்ம பொதுவாவே அடிச்சு உட்றது
ம் ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க பெரிப் அப்பா எங்கம்மா அத்த அந்த மாதிரி சொல்றாங்க ஆனா ஒரு சிலர் வந்து புள்ளைங்க மறந்து போச்சு அப்படின்றாங்க அப்புறோ என்ன பண்றதுங்தா
ஒண்ணு பண்ண முடியாது சாமி என்ன பண்றது கோவில் என்னது இது இத் திருவிழாப்பத்தா புதுசு புதுசா வர்றாங்க எல்லாரு
ம் ஆனா யாரையுமே தெர்ல ம் திருவிழா போன யா யாரையுமே தெரில
அட்லீஸ்ட் அவங்களையாவது கொஞ்சோ தெரியுது அந்த பெரியவங்கலெல்லா கொஞ்சோ அடையாளோ தெரியுது ஏன்னா அ எப்பயாவது அந்த அமாவாசை பூஜை அப்படின்னுல்லா வருவாங்க சில பேரு அதனால அவங்கள தெரியு ஆனா அவங்க புள்ளைங்க எல்லா சுத்தமா தெரியாது அவங் புள்ளைஙக் பேர பேத்துயுட வருவாங்க அன்னைக்கியு வந்து இவங்கள யார்டா புதுசாருக்குதே இந்த ஊர்லயே இவுங்க பாத் இல்லையன்னு தோணு ஏன்னா அவங்களா இங்கேய இல்லல்ல அவங்கள பாக்கவு முடியாது அந்த வருஷ்த்துல ஒரு தடவ தா பாக் முடியு அத மாரி டைம்லெல்லா என்ன பண்ண முடியு அவங்க யாருன்னு தெரியாது பேசவு முடியாது இருந்தாலு நமக்கு ஒரு லோன்ட்லிக் ஃபீலிங்காவே இருக்குது கோயிலுக்கு போனா நம்ம
மா வந்தமான்னு இருக்கணு
அ ஹா சாமி கும்புட்டு வர முடியாதே சாமி கும் இதுவெல்லா முடிஞ்சு
ஆமா அடுத்த நாள்
பூ போட்டு அன்னதானோ போட்டு முடிச்சாங்கன்னா தா நம்ம வெளியே வர முடியு இல்லனா வீட்டுக்கு வந்து சாப்பாடு செய்யணுமே
நான்வெஜ் சாப்புட்டு முடிச்சாதா வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனே முடிஞ்ச மாதிரி
ஆமா அந்த ஒரு ஏழு எட்டு நாள் அப்டியே ஒரு வைப்லே போகு
ம் அப்றோ சுத்தி சுத்தி நடக்குறது இப்ப ரோட்ல போனோம்னா அப்ப அந்த கோயில் திருவிழாவா இருக்கு‌ அப்றோ பக்கத்துல பா பாத்தம்னா அங்க திருவிழாவா இருக்கு அது இப்ப நாங்க இருக்கிற இடல்லா திருவிழானு சொனாங்க எங்களுக்கு தெரிவே தெரியாது அப்டியா அப்டின்ற மாரி
ஏ அந் சவுண்ட் சிஸ்டம்ல்லா வக்கிலையா
அ வச்சாலு இவ இவ முன்னால திருவிழானா அன்னைக்கு மட்டு தா வப்பாங்க இப் இப்பதா ஒரு வாரத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சி
ஆ அது உண்மதா ரெண்டு வார பாடு போட்றதுக்கு அந்த பந்தல் போட ஆரம்பச்சிடாங்ன்னா அன்னிலருந்து பாட ஆரம்பச்துன்னா பந்தல் பிரிக்கிற அன்னைக்கு வரைக்கு பாடு
ஆமா
அதனால கரெக்டா தெரியாது நோம்பி எப்பனு
ஆமாங்க்கா
ம் ஆனா இங்கெல்லா பயங்கரமா இருக்குப்பா இந்த உருளா தண்டம் ஓடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து அக்னி சட்டி எடுப்பாங்க அப்றோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு
க்ராண்டா பண்ணுவாங்ளா
ஆ
ஒவ்வொரு ஊர்லயு ஒவ்வொரு மாரி
ம் ஒரு நூறு குடும்பத்துக்கு மேல இருப்பாங்க இந்த கோயிலுக்கு வறவங்க அதனால வந்துட்டு நெறைய கூட்ட வரு அந்த மாவிளக்கு செஞ்சுட்டு அந்த பூஜ நடக்கிற அன்னைகுளா அப்டியே ஜெக ஜோதியா இருக்கு பட்டாசு வெடிக்கிறது வேடிக்கை பாத்துட்டு செம்மையா இருக்கு
ம் அது எங்க இப்ப இந்த சம்மர்ல சம்மர்ல நோம்பி வருது கரெக்டா அந்த நல்ல நல்லா வெயில் அடிக்கிற டைம்ல தா அந்த நோம்பியே வருது
என்னப்பா பண்ற அது இந்தரவலா செம்ம ஹிட்டு கிளம்பி போறதுக்குள்ள வேத்து போயிரு
ஒரு பத்து நாள்லே போன வருஷ மழ வந்துருச்சு இந்த வருஷ லேட் இல்ல ஒரு ஒரு மாசத்துக் மேலேயே ஆய்தான சம்மர் இதே வந்து ஆர ஆ மழ பெய்ய ஆரம்பிச்சுது
அந்த எரிச்சல் வந்ததுனால தானப்பா மழ வந்தது
அப்டிதானட்டுருக்கு ம் இப்பயுமே அப்டிதா இருக்கு இப்ப ரெண்டு நாளா பழையபடி ஆரம்மிச்சிருச்சு
ஆமா கொஞ்ச அப்டியே கட்டுது கருப்பு கட்டுது ம மழ வர மாதிரி ஆனா எப்பா வரனு தெரில
ம்
எங்க மழ பேஞ்சு பில்லு தா முளைக்குது அதிகமா வயலெல்லா போய் பாத்தா ரோடெல்லா பாத்தா புல்லா மொளச்சி கிடக்குது மருந்தடிச்சு நாப இதாயிருவோமோ
பத்து நாளைக்கு முன்னாடி போய் பாக்குபோது வறண்ட மண்ணா இருந்தது கா தெளிச்சா மு மூஞ்சுல வந்து மணல் அடிச்சுற மாரி மண் அடிச்சுது இப்ப போய் பாத்தா குட்டி குட்டியா குட்டி குட்டியா பில்லு மொளச்சிறுக்து எல்லாமே
இதெல்லா நா மருந்தடுச்சு இது பண்ண முடியுமா
அ எப்டியோ தென்னைமரல்லா அந்த டைம் வந்து காப்பாத்திகிச்சு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்ன மழையே இல்லாம அ மழையே இல்லாம எல்லா என் ரெண்டு மூணு வருஷமா காஃபே இல்லாம போயிருச்சு
போய்ருமோன்னு பயத்திலயேதா இருந்துது ஏதோ மழ வந்து கொஞ்சோ காப்பாத்திருச்சு
ஆமா நானுமே வீட்ல சொல்லிட்டே இருந்தேன் மத்ததெல்லா எது வெக்கலினாலும் பரவால்ல தென்ன மரோ அத மட்டு காப்பாத்திருங்க ஏனா மத்ததல்லா இந்த ஆறு மாசோ அ கா ஆறு மாசந்தான் நம்பளுக்கு வந்து வெளைச்சல் இல்லாது போது தென்ன மரம்னா இன்னு ரெண்டு வருஷோ மூணு வருஷோ ஆயிடு திருப்பி பழையற இரு இதுக்கு வர்றதுக்கு தண்ணியே இல்லைனாலு பரவால்ல வேற எந்த இதுவும் பண்லினாலும் பரவால்ல தென்ன மரத்துக்கு மட்டு தண்ணியைவுடுங்க அப்டின்ட்டு
ஆமா ஆமா நானு அதா சொல்லிட்டு இருந்தன் இது இருக்கற தனியா அதுக்கு அப்டியே கொஞ்சோ கொஞ்சமா வுட்டுக்கிட்டு இருங்க இப்ப இருக்கற வந்து பிஞ்செல்லா வந்துகிட்டு இருக்குது இப்ப மழ பேஞ்சு இல்ல மழ இல்லன்னா அதெல்லா ட்டுபோயிரு அடுத்த போகத்துக்கு காயே வராது சுத்தமா
ஆமா
அது வேற அப்டியே ஒரு வருஷோ ஆயிரும் திரும்ப அடுத்த மழை வந்தாதா அந்த திரும்பது காய் வர ஆரம்பி தண்ணி நல்லா பாஞ்சா மட்டுந்தான் திரும்ப அந்த காய் வரு அதுக்கே ஒரு வருஷோ ஆயி போயிரு ஒரு வருஷோ சும்மா போயிருமல்ல மெனக்கெட்டு அவ்ளவும் பராமரிச்சு
மாமரமும் காயெல்லா வந்து பிஞ்சிலயே வந்து வெம்பி போய் கொ கொட்டி போச்சு என்காய் அவ்ளோ அது வேஸ்ட்டா போச்சு
க்கு இதா இருக்கு அவன் அவன் மாங்கா கெடைக்கலன்னு உக்காந்திருக்கறான்
ஆமா எல்லா ஹைப்ரிட் இல்லங்க்கா முன்னல்லா வந்துட்டு அ இப்ப நல்லா இருந்துச்சு இப்பல்லா ஹைப்ரிடுங்கறதுனால எதுமே தாங்க மாட்டீங்குது
அத வாங்கிட்டு வரும்போதே பழமாதா இருக்குது வெளிய ஆனா வாங்கிட்டு வந்தா அது ஒ மாரி ஷீ ஒரு டேஸ்ட்டே இல்ல
ஆமாங்க்கா நூறு ரூபா அப்டி இப்டிங்கறாங்க நூறு ரூபா நூத்தி இருவது ரூபாங்கறாங்க கிலோ ஆனா அதெல்லா எப்டி இருக்குன்தா தெர்ல
எங்கிருந்து வாங்கிட்டு வர்றதுன்னு தெரில மாங்கா சீசன்னு சொன்னா கொஞ்சோ சிம் இப்பல்லா இருந்தா பரவால பிரைஸு எல்லாமே அப்டி நூறு ரூபா நூறு ரூவான்னா எங்கிருந்து போறது
மூணுல்லா குண்டு மாங்கா அ அப்பற என்னது குண்டு மாங்கா கிளிமூக்குக்காய் இதுதான் சொல்லுவாங்க இப்பதான் நெறையா அல்போன்ஸ்ன்றாங்க ம் ம் சேரி்ங்க்கா நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபங்க்ஷன் வருதல்ல நம்ம அதுல மீட் பண்ணுவோ
ம் சேரிடா பாப்போ
ம் சேரி்ங்க்கா சேரி ஓகே சேரி பாக்கலா ஆ ஓகே பாய்